ஹலோ
ஹலோ வணக்கம்மா
ஆ வணக்கொ
நீங்க உங்க வொய் ஆ நல்லா ஆமா
ஆ அ ஆ சொல்லுங்க ஆ நல்லார்
ம் உங்ளுக்கு எத்தினி பசங்க
ரெண்டு ஒரு பொண்ணு ஒரு பைய
எவ்ளோ வயசும்
தேட்டி செவன் முப்பத்தேழு
என்னப் படிக்கிறாங்க
பசங்க வந்து பொண்ணு வந்து காலேஜ் பி இ படிக்கிறா செகண்ட் இயரு தம்பி ப தா ப்ளஸ் டூ முடிச்சிக்றா
உம்
காலேஜ் சேக்கனு
காலேஜ் க்கனுமா
ம்
உங்க வீட்டுக்காரு என்ன வேல செய்றாருமா
இல்ல அ எறந்துட்டாங்க தவறிட்டாங்க
கருக்கிறீங்க நீங்க
நானு எங்க மாமியாரு ரெண்டு பசங்க இருக்றோ
சர் குடும்போம் ஓரளவுக்கு செயல் படுத்த முடியுதாம்மா
ஆ நாங்க துணி வியாபாரோ செய்றோ
ம்
ம் அனால ஓரளவுக்கு நடத் த்த முடியுது ம் உங்ளுக்கு எத்தினி பசங்க
எனக்கு மூணு பசங்க
ம்
ஒரு பைய எல்லா எல்லாக்கு எல்லா கல்யாண ஆயிடுச்சி எல்லார்க்குமே ஆ படிச்சிருக்காங்க எல்லாருமே பி எஸ் சி பி பயோகெமிஸ்ரி ஒரு அம்மா உன்னொரு பைய எம் எஸ் சி ஐ டி
ம்
இன்னொரு பைய பி சி ஏ
ம்
இருக்காங்க எல்லா வேலைக்கு யாரும் போகல என்ன செய்யறாங்க காங்க
ம் வேலைக்கு போகலியா யாரும் மே
யாருமே வேலைக்கு போகல வேலைக்கு போறதில சில இடைஞ்சல் ட்டாங்க அவங்களுக்கு அதே நல்லா இருக்குதுன்னு
ம்ம்
அவங்க அதுல இருந்துட்டுருக்காங்க
சேரி சேரி உங்க வீட்டுக்காரு என்ன பண்றங்க
அவங்க ரயில்வே ரயில்வேல வேலைல இருந்தாங்க
ம் ம்
நானு அவங்க கூட இல்லை இப்போ
ம் ம் இல்லையா ஏன் தனியா வந்துட்டீங்களா
பிரிஞ்சிருக்கிறோம் அவங்க கேரக்டர் சரியில்லாததனால
ம்
பிரிஞ்சிருக்கிறோம்
சேரி
ஆமா ஆங்க இப்போதைக்கு பிரிஞ்சுதான் இருக்கிறோம் அவங்க சரியில்லை
ம்
கெட்ட செயல்பாடுகள் அதிகமா இருக்குது அவங்க கிட்ட
ம் ம்
தூரமாகருக்குறோ கல்யாண எல்லாரு பொண்ணு ஒன்னு லவ் மேரேஜூ
ம்
பையனங்களுக்கு அவரே கல்யாண பண்ணி வுட்டாரு
ம் ம்
கால சூழ்நிலை காரமா இப்ப எங்க எங்க ஊர்லதா வந்து இருக்காங்க
உங்ககிட்ட இருக்காங்ளா பசங்கலா
ம் எங்கிட்டல்ல அவங்க தனி தனியாருக்காங்க நாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ருக்குற
சரி சரி
எதோ கஷ்டப்படுறாங்களேன் கூப்ட்டாங்கன் பேய் அவங்களுக்கு
ம் ம்
போடே எல்ப் பண்கின் இருக்குற
ச்சேரி சரி
அப்றமா நீங்க ஏ பிசினஸ்சு செய்றீங்ளா
ஆமா நாங்க துணி வியாபார செ செய்ற நானு சுளி கிரி போறே
ஆ
இங்கேருந்து எடுத்துட் போய்ட்டு அங்க போய் வித்துட்டு வரீங்க இருக்கறது நாங்க
ம் ம்
ம் வாரத்துல ரெண்டு நாள் போவே துணி வியாபாரோ அங்க போய்ட்டு வித்துட்டு
ம்
வருவே
டெய்லி போய் போய் வந்துறீங்ளா
த்துல ரெண்டு நாளு காலைல அஞ்சு மணி போய்ட்டு நைட்டு ஏழு மணிக்கு வீட்டுக்கு வந்துருவோ
பசங்க ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருவீங்ளா
ஆ அனுப்ச்சிட்டு இல்ல சாப்பாடு பண்ணி வச்சு
சரி சரி ஓரளவுக்கு சமாளிச்சுக்றீங்க
ஆமா
பரவாயில்ல வீட்டயு பராமரிச்சுக்றீங்க
ஆ வீட்லே வீட்ல இருக்கும் போது அந்த ரெண்டு நாள் வியாபாரம் போகாம இருக்கும்போது வீடெல்லா க்ளீன் பண்ணி சுத்தமா வச்சுக்குவோ
ஆ அப்றமா மாம் அவுங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்களா என்னல்ல உங்க மாமியாரு
எங்க மாமியார் வந்து எங்கூட வருவாங்க
ம்
போம்போது துணி விக்கறதுக்கு எங்க எங்கூடயே வருவாங்க
ஆ குள்ள சண்ட சச்சரவு ல்லா வருதா
சண்டை சச்சரவு வருது அப்பப்ப சமாதான ஆய்ட்றோ அ, குடும்போன் ம் குடும்போன்னு இருந்தா சந்தே சண்டை சச்சரவு வரு இல்லியா
ஆமா
வரூ திரும்மியூ சமாதான ஆயிடுவோ நாங்ளே
அதுதா நல்லா எல்லா வாயூ பிள்ளையாருந்தூ சண்ட வர்றதே
ம் ம்
அத்னால் இதனால் ரொம்ப சந்தோஷமா எங்ளுக்கு
ம் நீங்க எப்டி குடும்ப சூழ்நிலைய சமாளிக்றீங்க
ம் நாவ் நா தனியா தா இருக் க்றே எந்த வருமானமூ கெடையாது
ம் ம்
அப்பா இருந்தா அப்பாக்கு ஹெல்ப் பண்ணிட்ருந்தே
ம்
அப்பா ஓரளவுக்கு என்ன பாத்துக்வாரு நல்லா
ம் ம்
அதனால நா அவங்க கூடவே இருந்துக்கினு நானு நா ஃப்ரீயா இருந்துட்ட அது அப்ப இருந்து இது வரைக்கு தனியாவே நான் அப் இப்ப இந்த ஓய்வூதியம் அது வர்றத னால ஓரளவுக்கு அது சமாளிச்சிக்கினு இருக்ற
உஹ்ம்
அதனால பாத்துக்கிறா
ம்
உம் டைம்ஸ் ட்றது ஆ, அப்பறமா பாத்துக்லா
ஆம்
ஹலோ